வணக்கம் தோழி
வணக்கம்
ஆ வணக்கம் தோழி
ஹலோ
குது தோழி ஆ ஆ கேக்குது தோழி ம் ஆ நலமா இருக்கே தோழி ஆ நீங்க நலமா இருக்கீங்கிளா சாப்ட்டுடீங்களா டீ லா குடிச்சாச்சா
ஆ நலமா இருக்கே தோழி ஆ டீ இப்பதா வச்சிருக்கிறோ ஒரு எயிட் டீ இப்பதா வச்சி குடிச்சி
ஆ நன்றி நன்றி தோழி நன்றி ஆ ஆ எல்லா எல்லாமூடிய ஆ ஆமா வேலி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சி தோழி ம் சொல்லுங்க தோழி இன்னிக்கி என்ன பேசலாம் நம்ப
உம் என்ன பேசலா நீங்களே சொல்லுங்க சமையல் பத்தி பேசலாமா இல்லனா வேற எதாவது
ஆ கண்டிப்பா என்ன வேணாலும் பேசு கிலா ம் சொல்லுங்க தோழி ஆ
ம் உங்களுக்கு புது விதமான ஆ சமையல் பத்தி புது விதம் ஆமா உணவு பத்தி புது விதமா கொஞ்சம் சொல்ற ம் நீங்க பச்ச பயிர் வட செஞ்சிக்கிறீங்களா
ஆஹ ஹ இல்ல தோழி கேள்விப்பட்டதே இல்ல தோழி அதுல்லா
பச்ச பயிர்ல வட செய்யலாம்
ம்
பச்சை பயிர் வந்து எட்டு மணி நேரோ ஊர்ணு
எட்டு மணி நேரோ ம்
அ ஊறதாவ காலையில ஊற வச்சீங்கன்னா பசங்க ஈவினிங் பசங்க வரவரைக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலா அந்த மாரி நீங்க அப்டியே நீங்க காலையில செய்யணுனா நைட்டே ஊறவைக்கணு
ம்
எட்டு மணி நேர ஊற வச்சுட்டு அதை வடிச்சு ட்டு அத எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு அதுல பச்சை மொளகா இஞ்சி பூண்டு ஆ ம் சோம் பு அதெல்லா போட்டு அரைச்சிக்கணு அத அரைச்சிட்டு இது என்னது கல்ல மாவு இருக்குல்ல கடலை மாவு அது கொஞ்ச ஆட் பண்ணிக்கணு ஏன்னா அப்போதா அந்த உரண்ட இது வரு நம்மளுக்கு
ம்
ஏன்னா இது நம்ம வெறு பயிரு தா போடுறோல்ல
ஆமாங்
அதனால பச்சை பயிர் கொஞ்சி ஆ கல்ல மாவு கொஞ்சோ ஆட் பண்ணீங்கன்னா உளுந்து இது வந்துரு சே உருண்ட வரத்துக்கு அ அப்புறோ நம்ப வெங்காயோம் அப்புற கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பில
ம்
அதெல்லா அதுல போட்டுக்கலா
ம்
அதில போட்டுட்டு ஆ நம்ம வடை மாரி போட்டு கொடுக்கலா பசங்களுக்கு
வட மாரி தட்டி எடுத்து வெச்சிட்டு நம்ம எண்ணெயில பொறிச்சி எடுக்க வேண்டியது தா
ஆமா அது ஒரு டேஸ்ட்டு
தோழி ஆ இது கொஞ்சோ டிஃப்ரெண்டா தா இருக்கு ஏன்னா நம்ம இது வரையில வந்து வாழைப்பூ வடை இல்லைன்னா இந்தந்த மா பருப்பு வடை உளுந்த வடை இந்த மாரிதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோ இப்ப பாசிப்பருப்பு வடை இப்ப நீங்க சொல்லிதா நா கேள்விப்பட்டிருக்கே ஒரு நாளைக்கு நா இத செஞ்சு குடுக்குறே ஆ பசங்களுமே அன்னைக்கி ஆ பச்சைப்பயிர் பச்சைப்பயிர் ஆ சா ஆ கண்டிப்பா தோழி
ஏன்னா இது இந்த சகோதரி ரெண்டு நாளைக்கு முன்னா சொன்ன செஞ்சாங்க நல்லா இருந்தது
ம் ம் அத நீங்க செஞ்சு பாத்திருக்கீங்க நல்லா இருக்கு ம் நா நா ஒரு நாளைக்கு அது மு யற்சி பண்ணி பாக்குறே தோழிய அத கண்டிப்பா இப்ப நம்ம வலைையதளங்களிலே நெறைய வ ரதுனால அ புதுசு புதுசா நம்ம ஏதாவது செஞ்சு பிள்ளைங்களுக்கு குடுக்கலா அப்டின்றதுதா நமக்கு தோணுதே ம் ஏன்னா நெறைய எக்கு
எக் லாலிபப்
ஆஹ்ஹஹா இல்ல தோழி நம்ம சிக்கன்ல தா பண்ணியிருக்கோ ஆ அது சொல்லுங்க தோழி
எக்குல சொல்றே எக்கு வந்து அ வேக வச்சுட்டு உரிச்சிடுங்க அந்த தோல
ம்
அப்புற அந்த ஃபுல்லா அந்த ஒயிட்டும் மஞ்ச கருவோட சேத்து
ம்
ஆ ஆம் துருவிக்ங்க நம்போ கேரட் துருவுல்ல அந்த மாரி துருவிக்கலா ஆ அந்த கட்டைய துருவிட் ட்டு அதுக்கப்புறோ அதுல வந்து கொஞ்ச அரிசி மாவு கொஞ்ச கல்ல மாவு அப்புறோ வெங்காயோ அப்புறோ பச்ச மொளகா
ம்
பசங்க பச்ச மொளகவ அது தெரியாது அது உள்ள போட்டானா மேசா கட் பண்ணி போடீங்கன்னா தெரியாது பச்ச மொளகா அப்புறோ வந்து இது கல்லமாவு அதுல சொல்லட்டுந்த அப்புறோ மெ மெளகா தூள் அப்புறோ கண்ஃபிலாரு
ம்
அதெல்லாமே போட்டு பெசஞ்சிக்கிணு லைட்டா அர்சிமா போட்டு கான்ஃபிலார் வேணா அர்சிமாவு போட்டுக்கங்க
ஆ சேரி
கான்ஃபிலார்ல அர்சிமாவு மட்டு போட்டுகங்க
ம்
நல்லா பெசிஞ்சிட்டு ஆ நம்ம ஒரு பக்கோ வந்து இது வச் தெச்சிக்கணு இன்னா அது அப்பிடி இல்லனா பிரட்டு தூளு
ஓ
பிரெட்டு தூளு இருக்குங்ல்ல அத எத்துட்டீங்க ஒரு பக்கோ வந்து முட்ட
ம்
முட்ட க இது அப்புறோ என்ன பண்ணுங்க அந்த ட்ரதூள டிப் பண்ணி இந்த மொட்டையில போட்டு ஆம் ம இந்த பிர முட்டையில போட்டு ப்ளட்தூள இது பண்ணி எண்ணெயில போட்டு எடுக்கத்தோ அவ்ளோதா
தோழி நீங்க ஃபஸ்ட் முட்டைய நல்லா வேக வச்சி தோல உரிச்சிட்டு அ வந்து நம்ம அதுக்க காய் கட்டறல வந்து நல்லா சீவி எடுத்து வச்சுக்க சொல்லிட்டீங்க அடுத் அது அப்பிடியேதா இருக்கணுமா இல்ல நீங்க இப்ப சொன்ன அந்த கேக்குதுங்களா தோழி நா பேசுறது
சே சொல்லறது கேக்குது
ஆ இப்ப ஒரு சைடு நம்ம சீவுனத எடுத்து ஒரு கட்டையில வச்சிக்கிறோ அடுத்து பாத்தீங்கன்னா க அ அந்த பிரெட்டு தூளு பிரெட்டு தூள வந்து அதயு நம்ம நல்லா நைஸ் பண்ணி அதயு ஒரு சைடுல எடுத்து வச்சிக்கிறோ இப்ப நீங்க சொன்ன அந்த கடல மாவு ஆ அரிசி மாவு கொஞ்சோ கருவேப்புல கொத் த்த மல்லி பச்ச மொளகா இதெல்லாமே கட் பண்ணி அதையு தனியா எச்சிக்கணு ஓ முட்ட ஸ்லைஸ் ஆ இது பண்ணி வச்சிருக்கதுக்கு சீவருங்க ஆ ஆமா அதுக்குள்ளே போட்ரணுமா ஓ சேரி சேரி ஆ பெசஞ்சிக்கணு ம்
மா அதுக்குள்ளே போடு எஸ்கே
ஆ அதுகப்புறோ நம்ம அந்த பிரெட்டுல வந்து அ டோஸ் மாரி அது மாரி பெரட்டிவுட்டு எண்ணெயில டிப் பண்ணி எடுக்கணுமா
ஆமாம் ஃபஸ்ட்டு முட்டையில போட்ருணு தனியா முட்ட ஒன்ன எத்து வச்சிக்கணு முட்ட பச்சையா ஊத்திவச்சி ஒரு பவுல்ல எத்து வச்சுகங்க முட்டைய பச்சயா ஊத்தி ஒரு பவுல்ல வச்சுகுங்க ஆமா அப்பதா டிப் பண்ண முடியு அத டிப் பண்ணி இந்த ஃப்ரெட்ல இது பண்ண முடியு
தொட்டு அது ஃபுல்லா இது பண்ணிட்டு ஆனா இதையு வந்து எண்ணெயிலதா நம்ம பொறிச்சு எடுக்கணு ஓ அதுதா வந்து எக்கு லாலிபப்பு ஓ இதுவும் இதுவும் புதுசாருக்
அது சிறுந்தீயில சிறுந் சிறுந்தீயில வெக்கணு ஹைல வெ
ஆ
சிறு சிறுந்தீயில வெக்கணு கருகிடு ஒரு மாரியா செவப்பா சீக்கரோ செவந்துரு அந்த மாரி
அந்த மாரி சேரிங் தோழி சே
ம் சிஸ்டி ஃபை சொல்வீங்ளா
வாழைப்பூ நா அவ்வளவா செஞ்சதே இல்ல தோழி ம் ம் செஞ்சதே இல்ல தோழி ஆமா மருத்துவ குணோ உள்ளதுதா அ நீங்க சொன்ன மாரு அது யாராவ்து செஞ்சு குடுத்தா நாங்க சாப்புடுவோ
அப்டிங்ளா
நாங்களா செஞ்சு சாப்டதில்ல ஆமா தோழி அது கொஞ்ச வேல அதிகோன் சொல்றதுனாலயே அது அப்பைலெந்து அது தொட்றதே இல்ல தோழி அதுல
ம்
அதுனாலதா யாராது செஞ்சு குடுத்தா சாப்டுவோ தோழி நாங்க
தோ வாழப்பழ சிக்ஸ்டி ஃபை பண்லா இல்ல நா தான் செய்ற ம்
சூப்பர் தோழி ம் அ புதுசு புதுசா வெரைட்டியா செய்றீங்க நா இப்பதா தோழி அதெல்லா கொஞ்ச இணையதளங்கள்ல பாத்து இப்பதா தோழி ஒன்னு ஒன்னா நா செய்யறே எ
நானு அப்படிதா நானு வீடி யூடியூப் மூலமாதா நம்ப்ளா எல்லா செய்ல யூடியூப் மூலியமா பாத்து பாத்துதா
ஏனா நம்ம அம்மா அப்பாக்கள்லா பாத்தீங்கின்னா எங்க அப்பால்லா எல்லா காயையு போட்டு ஒரு சாம்பார் வெச்சுருவாரு எங்க வீட்ல மொத்தோ எட்டு பேருன்றதுனால தனித்தனியா பண்ணிட்டுருக்க முடியாது அப்டின் இப்ப எல்லாரு அவங்கவுங்கோ கல்யாண பண்ணிட்டு போய்ட்டு எல்லா தனியா போனதுக்கப்ப இப்ப அம்மா அப்பா இவங்கல்லா யாரு மேல்ல நம்ம செய்யுறது தான இப்ப வந்து ஆ அதனால வந்துட்டு ஆ அவுங்களு எதுவு நமக்கு சொல்லி தரதுல்ல பக்கத்துல இந்த இப்ப உங்கள மாரி யார் ஃப்ரெண்டுங் தோழி நமக்கு சொல்லி தரும் போது அத வந்து நம்ம ட்ரை முய ற்சி பண்ணி பாக்கும்போது நல்லாருக்கு அம்மா இத நீங்க இன்னொரு தடவ செய்ங்க அப்டின் புள்ளைங்க சொல்லும் போது நம்ம இன்னொரு தரவ நம்ம ட்ரை பண்றோ தோழி ம் இது ரெண்டுமே இப்ப நா டிஃப்ரெண்டாதா இது நா கேள்விப்பறே ரெண்டையுமே நா முயற்சி பண்றே ஒரு நால் நாளைக்கு முன்னாடிதா என்னோட சின்ன பையன் கேட்டாரு அ பாசிப்பருப் புல வந் பாசிப்பயர ஆ ஆ அத இது பண்ணி தாங்கம்மா எனக்கு அப்டின் சொல்லி சொன்னாங்க செய்யிறன் தம்பி அப்டின்ன அப்ற அவ்ளதா ம் பாசிப் பயிரு செய்யலாம இந்த இப்ப பாசிப் பருப்புன்னு வந்துருக்கே அதுல இது பண்லாமா தோழி நா
பச்சையா இருக்குமே மேல தோளு அதா அதல்தா செய்யணு அதல்தா செய்யணு நீங்க சொல்றது வந்து மஞ்சளா லைட்டா வந்து பாதி பாதி இருக்கு பாரு அது அதுல செய்யக்கூடாது நா சொல்றது வந்து பச்சையா முழு பச்ச பயர்ல செய்ணு
முழு பச்ச பயிருங்க அப்பறோ பாசி பயிர் அப்டி கேக்கணு ம் சேரிங்க தோழி அத நா முன்னாடியே எட்டு மண்நேரோ ம் எட்டு மண்நேரோ ஊற வெச்சு எடுத் ட்டு அதுக்கு இது ரெண்டையுமே நா து ட்ரை பண்றது தோழி ஏனா ரெண்டுமே ஆ சொல்றது ஈஸியாவு இருக்கு அது செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா புள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தா எங்க வீட் ல எங்க பைய்ய பெரிய பைய்ய வந்து கொஞ்ச மாற்றுத்திறனாளிதா வீ ட்லே இருப்பாப்புல இன்னொரு பைய்யன் தா இப்ப வேலைக் கு போயிட்டு வந்துட்டு இருக்காப்பல அவர் தா சொல்லுவார் அம்மா ஏதாவ்து டிஃப்ரெண்டா செஞ்சு குடுங்கனு இப்ப இன்னைக்கு வந்து இந்த முஸ்லீம் வீ்ட்லல்லா நம்ப பிரியாணி செய்வோம்ள செய்வாங்கல்ல அதுல வந்து அந்த ஜீரணியே அந்த கீரணிய எதுவு சொல்வாங் பாயாச ரவா போட்டு கீர்ணியா அது இப்ப அ வலைதளங்கள பாத்து இப்பதா தோழி செஞ்சே நானு ஆ தம்பி வந்தோணயு இன்னைக்கு வேலைக் போயிட்டு வந்தோணயு கேட்டாப்ல அம்மா எனக் செஞ்சு குடுங்க கொஞ்ச செரிமான ஆகற மாரி நல்லாருக்கு அப்டின்னு சொல்லி சொன்னாப்ல சேரி நம்ம யார்ட்ட போய் கேட்கிறது அப்டி டக்குனு வலைதளங்கள்ள பாத்தே அத பாத்து இப்ப செஞ்சி வச்சிருக்கேனி தூங்கிட் இருக்காரு
ம்
அப்பறோ அத குடுக்கோணு தோழி நான்னு ம் பாசுமதியா
பிர்ணிக்கு ஆ பாஸ்மதி ரைஸ்ஸூ
அது நீங்க சொல்றது பிரியாணி செஞ்சு அது செய்ணுன்றீங்க இல்லையா கீர்ணிக்கே அது செய்ணுமா அது அதெல்லா போடல போடல தோழி அதெல்லா செய்யல ரவையு போட்டுதா ஆ நெய்யை போட்டு பால் ஊத்தி இது மார்தா சும்மா வெறும்மனதா தோழி நா செஞ்சே ஆ ரவையை போட்டு பண்ணே
நாங்க அது வந்து பாசமதிஸ் தருவாங்க
அதுல பாத்தே ரவையை போட்டுதா பண்ணிருந்தாங்க தோழி அதனாலதா நா ரவையை வாங்கிட்டு வந்து ப செஞ்சிருக்கே நானு ம் ம் இது மாரி ஒண்ணு ஒனையு பாத்துதம்ம செய்யறதுனால ஆ ரவ தா போட்டாங்க தோழி எண்ணய நெய்ய ஊ த்த சொன்னாங்க முந்திரி பருப் முந்திரி திராட்சியை வறுத்து எடுத்துட்டு அதே நெய்யில வந்துட்டு பாத்தீங்கனா பிரவயப் போட்டு நல்லா அந்த கலர் மாறாத அளவுக்கு கொஞ்ச கிளறக்க சொல்ட்டாங்க ஒரு கப்பு தண்ணி ஊ அத கொஞ்ச அப்டியே வேகந்த வேகர பதத்துல கூட சொன்னாங்க அப்றோ பசும்பால் கா காச்சாத பால் நல்ல கெட்டியா பால் ஊத்தி சொல்ட்டாங்க அது போ கொஞ்ச பொங்கி வர மாரி நமக் தெரியுல்ல அதுனல்லா கெளரி இருத்துட்டு அதுக்கப்றோ கொஞ்ச காச்சுன பால் ஊத்த சொல்லி சொன்னாங்க நம்மள்ட்ட இருக்க அந்த குங்கும பூ யிருந்தா போட்டுக்கலாமா அப்றோ இந்த ஆ நீங்க சொன்ன மாரி இந்த பாசி பயிரு மாரி ஒரு வித ஒண்ணு கடைல விக்குதா அந்த வித போட்டா கொஞ்ச நல்லாருக்கு ஆ கடிச்சு சாப்பற மாரி இருக்கு முந்திரி திராட் ச்ச மாரி அதையு போட்டு சாப்ட்டா நல்லாருக்கு அப்டின்னா இதெல்லா வந்து சாய்ஸ் தா நீங்க போட்டுக்கலா அப்டின்னா அதெல்லா போடல்ல தோழி அதுக்கப்றோ வீட்லருந்த மஞ் கேசரி பவுரு மஞ்சள் கேசரி பவுடுரு
இங்க நாங்கல்லா அது வந்து பாஸ்மதி ரைஸ் ஒ இது பண்ணி செய்வோ ம்
ஓ ஆ அது ஒரு டேஸ்டு உண்மைலேயே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கைப்பக்குவோ இருக்குல்ல தோழி
ஆமா ஆமா ஆனா இதுல இ சமையல் எல்லா எனக் ரொம்ப புடிக்கு செய்யிற்துக்கு
கண்டிப்பா தோழி நீங்க செய்யிற வித்யா விதத்துலேயே நீங்க சொல்லும்போதே கண்டிப்பா தோழி வித்யாசமாவு தெரியிது நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு தெரியிது தோழி தோழி உங்கள்ட பேசுனதுல நேரோ போனதே தெரில தோழி உண்மையா நேரோ ஓடிருச்சி தோழிங்க ரொம்ப சந்தோஷ்மா இருக்கு தோழி ம் நம்ம இன்னொரு இணைப்புல கண்டிப்பா சந்திப்போ தோழி ஆ சந்தோஷ தோழி ஆ நன்றி நன்றி வணக்கம் தோழி ம்
ம்